ஹலோ
ம் கேக்குதாடா
ஆ கேக்குது அக்கா என்ன பண்ற
ஓகே ஆ அது தூங்கிட்டா கொஞ்சானா குசி தொல்ல இருக் க்கு எப்டிதா நெட்டு போட்ருக்கோ நெட்ல ஆனா ஓட்ட வந்துடுச்சு அந்த ஓட்டைக்கு ஒரு கே என்னன்னா தெரிய நாங்க வந்து பூன வளக் திட்டுருந்தமா போனவக்கு தெரியாமா வந் வீட்டுக்குள்ள ஹாலுக்குள்ள வந்து வந்து தயிர் குடிச்சிட்டு பேய்டுச்சு ஏன் அப்டின்னா ஜன்னல் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க எப்டியோ உள்ள வந்து வந்து குடிச்சிட்டு பேற்ச்சு சரி அத புடிக்கலா அப்டிங்கறதுக்காக நாங்க எல்லா டோர் எல்லா ப் உ இது பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அடிக்கலா அடிச்சி தொரத்தி விட்றலா வேணுன் புடிச்சிந்தா அது என்ன பண்ணுச்சு நெட்ல பாவி நெட்டு கிழிச்சு விட்டுருச்சு அதுல ஒரு ரெண்டு ஓட்ட மட்டுருக்கு இப்ப என்ன பண்ணது இப்ப காத்தோட்டமா ஆக்சட் கிலீஷ்ல இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு ஜன்னல ஓப் போன் பண்ணி வக்கிறதுல்ல அ அந்த ஓட்டைல ஓட்டைல கொசு வந்துர்து அது என்னதா பண்ணாலு கொசு வந்து கடிச்சு வச்சுருது பாப்பாவுக்கு அது சேறவங்ல்ல
டியாருக்கு இல்ல அங்க
ம் ஆமா நானு கொசுபேட்ட வெச்சு என்னதா அடி அடி அடிச்சு சாக அடிச்சாலு அது எப்டியோ ஒன்னு எங்கியோ இருந்து வந்து கடிச்சிது துணிதா வெச்சிருந்தோ ஹேங்கர் ழ வெச்சிருந்தோ. ஹேங்க்ல வந்து துணி மாட்டிருந்தோ அப்டினாலு அ து போய் ஒட்டிகிதா நம்ம தள்ளி விட்டு என்னதா கொசு
க்கா நாங் நாங்ளு ன்னு வந்து ஓ அந்த படுக்கிற ரூம்ல அப்படிதாக்கா ஆ பெட்டு் போட்டிருப்போ நெட்டு போட்ருப்போ மேல எதுமே வேச்சிருக்க மாட்டோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அப் அப்பார்ட்மெண்ட்ல இக்குர வர டோர் இல்ல அங்க போய்இப்ப நாங்க நார்மல் வீட்ல தா இருக்கோம் இங்க வந்து டோர்லா இருக்காதுங்க மேல அப்டியே வக்கிற மாரிதா இருக்கு அங்க நாங்ளு துணி துணிதா அடிக்கி வச்சிருப்போ அதுல என்னனா குட்டி குட்டி கொசு இப்போலா கூட அவ்ளோ தெரியாது இந்த மழ முடிஞ்சு கொஞ்சோ கேப் இருக்கும் பாருங்க அப்ப வரும் பாருங்க ஒரு கொசு அப்டி எங்க த அப்டி ஒரு அம்பது கொசு கிட்ட அந்த நெட்டு மேல உட்காருங்கா ஒரே ஒரு டிராப் போட்டதா இருந்துச்சு எங்க பையன் வந்து த அதுக்குள்ள கைய உட்டு கைய உட்டு கைய ட்டு அதுக்குள்ள சொப்பு சாமா தூக்கி போட்றது நா வந்து மடிச்சி வைக்க மாட்டா அப்டியே பெட்லயே பர்மனட்டா விட்ருவ அழுக்காச்சுநா மட்டு வாஷ் பண்றதுக்கு எடுத்துருவே இவ கை விட்டு கை விட்டு பெருசு பெருசு பெருசாவும் பண்ணிவுட்டா அ இப்போ அது இணைதளத்துல பாத்துட்டு அ என்ன ட்ரிக்ஸ் பாத்துட்டு ஒரு சின்ன சின்ன நெட்டு மாரி கிடக்குதுங்க ஃபஸ்ட்டு டேப் மாறி ஒட்டியாச்சோ அது ஒன்னும் ஒர்க் ஆகல ஆ பிச்சி பிச்சி போட்றா இப்போ வந்து குட்டிக் நெட்டு மாரி விக்குதுங்க அந்த நெட்ட வந்து அதுல ஒட்டிட்டு அது கொஞ்ச நாளக்கி இருக்குங்க அது வேணா நீங்க ட்ரை பண்ணிப் பாருங்க
நாங் எந்த மாரி வாங்கியிருக்கோ அப்டினா இந்த வீடு மார் நாலு பேர் இருக்குற மாரி கூமாட்சி மாதிரி ஒரு தௌசண்ட் ருபீஸ் நினக்கிறேன் அந்த மாரி ஜிப்பு ரெண்டு பக்க அதுதா வாங்கி வை சருகோ இதிலிமே முந்தாணி இப்ப ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் போறதுக்கு வந்து ஷூ செப்பலும் சுவு வா ரெண்டுமே வாங்க சொல்லிருக்காங்க அப்படிங்கறது னால அவுங்க வந்து ஆ இதுல தா இது பண்ணிருனு சொல்லியிருந்தாங்க ஆ ஒரு கன்ஸ் கிராக்ஸ் தா சொல்லியிருந்தாங்க செரினு வாங்க தானு போனா அது மூவாயிரூவா ஒரிஜினல் பிராண்டே தா வேணுங்கிறாங்க ஒரிஜினல் பிராண்ட் மூவாயிரூவா வரு
ஆமா ஆமா குட்டி குட்டி கிராப்ஸு மூவாயிர ரூபாய ஆ
அந்த பாத் அவங்க என்ன சொல்லிட்டாங்க வீட்ல இருந்து ஆ இதுக்கு வறதுக்கு மட்டு தா ஷூவாமா அவங்க வந்து விளையாட போடத்துக்கு இல்ல வந்து பாத்ரூம் போறதுக்கெல்லா செப்பலாமா அந்தச்ச பாத்ரூம் போகிறதுக்கு இது வந்ததுக்கு செப்பலக்கு மூவாயிரூவா நம்ம இது பண்ண முடியும்
ஆமா கிராப்ஸ் வந்து ரேட் அதிகம் இல்ல காச்சச்சல ஆமா
ஆல்ரெடி வந்து பா அப்பன்னா ஒரு நாலு ஷூ இருக்கு அப்புறோ செப்பலு ஒரு மூணு இருக்கு இதுக்கு மேல எவ்ளோ சேத்து வைக் இல்ல அப்படின்ட்டுதா செரி லோ கள் பிராண்டே வாங்கலான்ட்டு ஒருன் ஏலெட்டுக்கு கடன் வாங்கியிருப்போம் அவங்க சொன்ன கலர்ல ஒரு கடையில் தா இருந்து வாங்கிட்டு வந்துட்டோ ஆனா அவளுக்கு செயர் லவே இல்ல நெட்டு போட்டு இவரு வெளியில் தூங்கிட்டாரு நானு பாப்பாவு ஹால் குள்ள தூங்கிட்டு இருக்கோ ஒரு ரன் ட்ற மணி இருக்கும் ப்பா அம்மா அப்படின்னா எல்லா வாமிட் பண்ட்டா கையிலயே புடிச்சுட்ட நா அந்த வாமிட் டா
அ
குடிச்சிட்டு சேரி தங்கோ வாமிட் பண்ட்ட நம்ம வாயெல்லா‌ கழுவிட்டு வந்தட்லா ஜிப் நீக்க அந்த டெண்த்ல இருக்குது டெண்ட் மாரி இருக்கா அந்த கொசு சூளையல வந்து ஜிப்ப நீக்கி ஒரு சாமி நா வெளில கொண்டு போய் வாமிட் பண்ணிட்டு நம்ம வந்து வாய்க்கழுவி விடுறனு சொன்னோனே படுத்துட்டா படுத் தூங்கிட்டா அந்த டயர்லயே எனக்கு அந்த வாமிட்டு் கையிலே வச்சிருக்கிற எப்டி இவரு இவறயு நா கூப்ட முடியாது இவரு லாக் பண்ணிட்டு வெளில தூங்குறார் நான்தா உள்ள லாக்
ஊர்லதா இக்க ஆ
ஒரு வெரல அப்டியே சிப் பண்ணி போய் இது பண்ணிட்டு வந்தா வாமிட்டு அப்டியே தூங்கிட்டா அப்பறோ வாஷ் பண்ணி விட்டு வாஷ் பண்ணி வுட்டு அப்பறோ காலைல ஒரு அஞ்சு மணிக்கு ஆனா வய்த்துல ஒண்ணுமே இல்லாதனால வாமிட் எதுமே வர்ல ஓய் ஓய்ன் ட்டே இருந்தா அப்ற காலைல எந்திரிச்சி தேன் நா குடிப்ப தேன் குடுப்ப நானு ஃபர்ஸ்ட்டெல்லா ஆனா வாமிட் சிரப்தா குடுத்துட்ருந்த நாங்க புது வீட்டுக்கு போங்காட்டி வந்து அங்க வந்து நா வாமிட் சிரப் எடுத்துட்டே போல ஆனா தேன் எடுத்துட்டு போயிருந்த தேனு வந்து வாமிட் எடுத்துட்டே இருந்தாங்னா தேன் குடுக்லாமாமா
அப்டிங்ளா அது குடுத்தா சரி ஆயிடுங்ளா
ம் நெறையா பேர் சொல்ட்டாங்க தேன் குடுங்க வாமிட் எடுக்கறாங்க அப்டின்னா கொழந்தைங்களுக்கு தேன் குடுக்லா அப்டின் சொல்லிருக் காங்க நானு அது மாரிதா குடுத்தா அப்ற ஓகே ஆனா அந்த நாள் ஒழுங்கா அவளுக்கு சாப்ட வெக்கவே இல்ல நா எனக்கு இப் ல்லா தே அந்த இது உண்மய அந்த நாளு பாத்தனா வந்து எல்லா பெட்சீட்லந்து எல்லா தொவச்சு போட்டுட்டு செரி வாஷிங் மிஷின்ல துணி போடலான்னு எடுத்து போடலான்னு போட்டா அந்த நாள் ஷடவுனுன்ட்டாங்க அப்றோ வழியென்ன மறுடி டப்பா இது பக்கெட்டுக்குள்ளயே எல்லா எடுத்து போட்டு வெச் ஊறு பெட்சீட்லா மட்டு தொவச்சு போட்டுட்டு அப்றோ ஊருக்கு கெளம்பி இங்க வந்துட்டோ இனி போயி நாளைக் குத்தா நாளைக் காலைல ம் ஊர்ல போனம்னா அப்பற வாஷிங் மிஷின்ல போட்டு துணிய காய போட வேண்டிதே
ஐயோ ஆமா எங்க வீட்ல இது வந்து எப்டின்னா பசங்களுக்கு என்ன ஒடம் செர்லனா எதோ நமக்கே ஒடம்பு தெரியாத மாரி அப்படி இருக்குங்கக்கா ஐயோ முடில அந்த பசங்க ப பழைய மாரி வரத்துக்குள் ள நம்ப ஒரு பக்க ஒரு மாரி ஆய்டுவோங்க
ஆமா நம்மளுக் மனசு கேக்குறதில்ல ஐயய்யோ இப்படி ஆயிருச்சா என்ன வண்றது அப்டினேதா இருக்
வீட்ல ஒரு வேலையு ஓடவு ஓடாது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எதுனாலாச்சு எதுனாலாச்சு அது ஒரு பக்கோ யோசனையா ருக்குங்க வெலிய ஃபுட் ஏதோ சே இல்லையா இல்ல நம்ப எதனா குடுத்துட்டோமா அப்டின்னு சொல்லிட் அதுவே யோசனையா இருக்குங்க
அது ஆயரத்தேட்டு யோசன கண்டிப்பா ருக்கு நானு அப்டிதா ஆயி இவளுக்கு சரியாகுற வரைக்கு இவருக்கு ஏதாவதுன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு தோணாது ஆ இதுல இது என்ன இம்மா வரைக்கு வந்து எங்க அம்மாவும் அப்பாவுமே ஒரு ஜதகம் பாத்துட்டு வர சொல்லிருந்தாரு அங்க போனமா அவரு என்ன சொன்னாரு ஆ உங்களுக்கு உங்கொலோட பலமே வந்து உங்களுடைய ஒய்ஃபுமே உங்க புள்ளையுந்தா அப்பிடி நாங்க அப்புரோ அ இன்னொன்னு வந்து நீங்க அடுத்துவிங்களுக்காக வந்து நீங்க நறைய செஞ்சு செஞ்சு நீங்க வந்து ஓஞ்சு போயிடுவீங்க ஆனா உங்குலுக்கு பண் உங்குளுக்குன்னு பண்றப்ப மட்டு நீங்க யோசிப்பீங்க அப்படினா
அதென்னவோ கரக்ட்டு தான்க்கா
அப்படின்னாரா அப்ரோ கார்ல வரையில ரெண்டு பேரு அவுரு என்ன பண்ணாரு ஆ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜோஸ் ஸ்வீட்க்கார்ரு வந்து அவங் வீட்டுக்கு பக்கத்தால வந்து எலந்த பழோல இருக்குல்ல அவங்களே ஃபாம் வச்சி அவங்களே வந்து யெலந்த வடையெல்லா இருக்குல்ல அந்த மாரில்லா பண்ணி ஆ வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ராங்கலாம்மா சோ வந்து ஹைக் குவாலிட்டியில தா அதெல்லா வெச்சுருக்கோ நீங்க தா அங்க கொண்டு போங்க பாப்பாவுக்கு குடுங்கன்னு சொல்லி என் எங்களுக்கு ஒரு குட்டி பேக்கெட் மட்டு ஒரு பாக்ஸ் இருந்தது கொடுத்தாரா அத வந்து தெரியா ஆ ரெண்டு பாப்பா வந்து சாப்பிட்டது கெடையாது அதெல்லா நா குடுக்க மாட்டே சாப்புட்டோனே செரியான காரோ இவுரு சாப்பிட்டோனே காரோ நீ தண்ணி ஏட்டாரா நா எடுத்தோன்னே பிள்ளைக்கு தா குடுத்தனா ஆனா புள்ள ப கேக்கவே இல்ல பாரே அவரு சொன்ன மாரிதா நா ச்சி கடைசி வரைக்கு நூறு கோஸ் ம் வந்து உங்களுக்காக போராடி போராடி நானே செத்து போயிடுமாட்டிருக்குது புள்ள இப்ப வந்து புள்ள தானே முக்கியன்னு சொல்லி குடுக்குறேன் எனக்கெதாவது கோச்சிக்கிறியா இல்ல பசிக்குதுனா இல்ல சோறு கூட போட்டு வந்து கொடுக்க மாட்டேங்
ஆ நீயே போட்டுக்கோப் போ அப்டின்னு சொல்றாரு அப்டின்னு ஒ புள்ளைக்கு மட்டு போட்டு எடுத்துன்னு வன்ட்டார் நா காலையிலருந்து ஒ பொண்ணுக்கூட இல்லல்ல எனக்கு ஒருவாய் சாப் ப்பாடு வேணுமா அப்டின்னு கேட்டே இல்ல பசிக்குதுன்னா நீ சொல்லுவ அப்ப போட்டுக்கலான்னு எங்க வீட்லயும் அப்டி நடக்கு ஆ வா அதுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா நா காலைலந்து வெளியே போயிட்டு வந்தே பாரு நா தா ஒனக்கு சாப்பாடு போட்டுன்னு வந்துதரே
அப்டிதா ஆச்சி அப் அப்டின்னு அவுங்களோடய இன்னொன்னு என்னன்னா இப்டி தா இது பண்ணுவாரு ஆனா வந்து டக்குன்லா வந்து நம்ம என்னைக்காவது வேல சொல்றோன்னு வைய என்ன தெரியுமா சொல்லுவாரு ஆ இது கூட நீ பண்ணிக்க மாட்ட ட்டியா இதெல்லா ஈஸியான வேல தானன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அத செஞ்சு கொடுக்
அது ஒரு ஒரே ஒரு வார் த்த தா அது எவ்ளோ நம்மளுக்கு கஷ்டமாருக்
ம் ஆமா ஆனா நெறைய ஃபார் தட் தா பண்ணுவே நானு இது நீங்க பண்ணிக்குடுக்கல்லைங்க நா எடுத் பண்ணணுன்னு சொல்ட்டு போயிருவே நானு அது இ ப்போ இல்ல அம் அத்த மாமா இரு இருந்தா வந்து கொஞ்சோ யோசிப்ப செரி நீ
இப்ப நம்ம இடல இருக்கோ நம்ம ராஜய தான் அதுதான் நான் சொல்லனாரு இது என் வீடு என் ரூல்ஸ் இங்க நான் தான் ரூல்ஸ் போடுவேன் வேணனா கேளு வானட உங்க ஆமாம எத்துக்கு போகக்கு
அஹ அஹ் அப்படிதான் ச என்ங்கொன்னு என்னன்னா வந்து அங்க போய் வந்து மிக்ஸ் கி கிரைண்டர் இப்போ புதுசாக வீட்டு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷினில் வாங்கிட்டு இருந்தாங்களா அப்புறம் சொன்னேன் ஏதோ ஒரு இதில் வந்து பார்வனுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தன்ல அடினா நான் சொன்னேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க சரி அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வாங்கினீங்க யூஸ் பண்றதுத எனக்கு ப புடிச்ச மாதிரி நீங்க இல்ல அப்படின்னு சொன்னி இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு படத்த இருந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து எனக்குய் அனுப்பி இருக்கு தார் உனக்குல்லான் அந்த படத்தை எடுத்ததுக்கும்ம்ம வந்து எப்படி சிங்க் ஆகுதுவா எல்லா பொம்பளைகளும் இப்படிதான் இரு ங்களத்துக்கு என்ன வாங்க கொடுத்தத்து துல இதுல ஓட்ட அதுல ஓட்டேன்னு சொல்லாமல்ல இருக்கு நான் தான் சொன்னேன் சாப்பாடு செஞ்சா உப்புள்ள காரமுில்லன்னு சொல்ல தெரியுது நீங்க சொல்றதே தானா நானு நானும் சொல்லுவே உம் உங்களுக்கு ரூஸ் எனக்கு ஒரு ரூ சொன்னவுன்னே அவரு கம்னு இறுந்துருவாரு எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்க மாட்ருக்குது
ஆமா எல்லாரு வீட்டுலயும் இப்படிதான் நடக்குது போல ஒரு வேல நான் தான் நிறைய வாட்டி வச்சு போவோம் நம்மதான் கொஞ்சம் ஓவரா போய்ட்ரும் போ போ அப்டின்னு சொல்லிட்டு எங்கம்மா எங்க மாமியார் ரொம் எனக்கு எங்கக்கா நா இன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நா ஒன்னு சொல்ற நீங்களே சிரிப்பிக்க இப் அப்டிலா இல்
இருக்காங்க அதுக ரெண்டுதா சேரிடா சேர்
ஆ செரிங்கக்கா ஆ ஃபாய்க்கா